இப்பலா இருக்கீங்களா
இருக்கீங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லார்க்கேங்க கொழந்தைகள்லா ஸ்கூலுக்க போயாச் வேலயெல்லா முடிஞ்சதுங்ளா
ஆ கொழந்த எல்லா ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சுங்க வேலையூ முடிஞ்சிச்சு எங்க ரொம்ப நாாளாச்சு ஃபோன் பண்ணவே இல்லங்க
ஆமாங்க இப்போ நா எதுக்கு குல் கூப்ட்டேனா நீங்க உங்ளுக்கு சித்திரை திருவிழா பத்தி தெரியும்ல மதுரை மீனாட்சியம்மன் கோயில் பத்தி எனக்கு இப்போ சித்திரை திருவிழா முடிஞ்சுத் செலுங்க அது ரெம்ப எனக் ரெம்ப புடிக் யோ அதனால தா செரி உங்களுக்கு அத பத்தி தெரிஞ்சா உங்கட்ட கேக்கலான் சொல்லிதா கூப்டே
அப்பிடிங்களா ம் எனக்கு சித்திர அ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுன் கேள்விப்பட்ருக்கேங்க நானூ ஒரு டைம் போயிருக்கே அந்த கோயிலுக்கு அப்ப வந்து நா கோயிலுக்கு போனப்ப நா நெ நெறைய டைம் போயிருக்கே ஆனா வந்து பாத்தீங்கன்னா அம்மன் கோயில்றதுனாலயே செவ்வா வெள்ளினா மக்களோட கூட்டோ அதிகமா இருக்கு அதுனால நானு ஏ என்னோட கணவரு சொன்னோ எப்பொழுதுமே வீட்ல ம் கோயிலுக்கு போறோ அ மக்கள் கூட் டோ அதிகமா இருக்க நேரத்திலயே போறோ வேற நாள் போலா அப்டின் சொல்லிட்டு ஆ கெழமிய மாத்தி புதன்கெழம போனாங்க புதன்கெழம போகையில பாத்தீங்கன்னா ஒரு இரவு ஏழு மணி ம் டைம்ல தா போணூ அப்போ போகும்போது பாத்தீங்கன்னா அ அந்த கோயில்ல இருக்க பூசாரிகள் வந்து நட சாத்த போறோ வேகமா வாங்க வேகமா வாங்க அப்டின் சொல்லி சொல்லிக்கிட்டிருந்தாங்க அப்போ பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆ வெள்ளி நட்ராஜர் செல அந்த செலகிட்ட ஒருத்தர் நல்லா வெள்ள வேஸ்ட்டி வெள்ள சட்டை போட்டு நல்லா ஒயரமா ஒருத்தர் மணி அடுச்சுக்கிட் இருந்தாரு அவரு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச வெயிட் பண்ணுங்க அப்டின்னு சொல்லி எங்க ரெண்டு பேத்தையு பாத்து சொன்னாரு ஒடனே நா என் கணவர்கிட்ட அவரு அந்த சாமி வந்து கொஞ்ச நம்மள வெயிட் பண்ண சொல்றாரு என்னன்னு பாப்போ அப்டின் சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணோ எங்க பின்னாடி இருந்தவங்கல்லா வேகமா போய்ட்டாங்க அதுக்கப்பறோ அவரு சொன்னாரு ஒங்கள பாத்தா கொழந்தைங்களோட கல்விக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியிது எல்லாத்துக்கும் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவள் மட்டுந் தா தெரியு ஆனா கல்விக்கு உகந்தவள்னு யாருக்கு தெரியாதுமா இந்த புதன்கெழமயில வந்து பாத்தீங்கன்னா இந்த தெர போட்டதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஹரஸ்கர தீபொன்னு ஒண்ணு இருக்கு அந்த தீபம் அஹஸ்கர தீபம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் விளக்குகளால அந்த தெரைய தெறந்த ஒடனேயே அஹ் ஆராதன பண்ணுவாங்க அப்படி அந்த வெளக்கு ஆஹ அந்த ஆயிரம் விளக்குகள் ஆராதன பண்ணும்போது நாம என்ன வேண்டுதல் வெக்கிறோமோ அந்த வேண்டுதல் நடக்குன்றது இந்த கோயிலோட ஐதீகொ அதனாலதா நா உங்களை வந்து இந்த இந்த ஐதீகொன்றது வந்து புதன்கிழம புதன்கிழம தா நடக்கு அதனால தான் நான் உங்கள வெயிட் பண்ண சொன்னே அப்டின்னு சொன்னாங்க ரொம்ப நன்றிங்க ஐயா அப்டீன் சொல்லிட்டு நாங்களு போயிட்டு அந்த ஆயிரம் விளக்கு ஆராதனைய பாத்துட்டு அதுக்கப்புறொ என்ன பண்ணுனோன்னா ஒவ்வொரு புதன்கிழமையு நாங்க போனோ போயிட்டு என் என்னோட பைய வந்து டாக்டர் ஆய்ட்டா நா உனக்கு வந்து வெள்ளி தாமரையு பெண் பட்டுல உனக்கு எடுத்து சாத்துறேமா அப்டீன்னு சொல்லி ஒவ்வொரு புதன்கிழமையு போயி வேண்டுதல் வெச்சுட்டு வந்தோ அதே மாரி பாத்தீங்கன்னா என்னோட பையனு டாக்டர் ஆயிட்டா எங்ளுக்கு ரொம்ப சந்தோஷொ அப்படின் சொல்லிட்டு அவங்க வந்து வெண் வெள்ளி தாம் இது வெள்ள தாமரையு வெண்பட்டுலயு எடுத்து நாங்க சாத்தி ட்டு வந்தமா இது அப்டி இது வந்து எங்களுக்கு இப்படி ஒரு ஐதீகொ இருக்குன்றதே எங்களுக்கு தெரியாது அந்த கோயில் பூசாரி சொன்னதுக்கப்புறந்தா தெரியு இது என்னோட வாழ்க்கையிலேயே உண்மையாலும் நடந்திருக்கு அதே மாதிரி இன்னொரு மதுரை மீனாட்டு ச்சியம்மன் கோயில பத்தின ஒரு கத நா படிச்சே என்னன் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டுலருந்து எட்நூத்தி பதினெட்டு வரைக்கு ஒரு கலெக்டர் இருந்தாரு அவரு பேரு கேசவனா எனக்கு அவரோட பேரு சரியா தெரில ஆங்கிலேயர் காலந்தா அது அவரு அந்த மதுர டிஸ்டரிக்ல வந்து அவர் கலெக்டரா வேல செஞ்சுட்ருந்திருக்காரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரு குதிரைலதா போவாரு அவரோட அலுவலகத்துக்கு அப்படி அவர் அலுவலகத்துக்கு போகும் போது பாத்தீங்கன்னா அவர் அந்த கோயில் கிட்ட அந்த கோயில் சன்னதி கிட்ட வந்தா மட்டு அவரு வந்து எறங்கி நடந்து போவாரு எறங்கி அவரோட கால்ல இருக்க ஷூவெல்லா கழட்டிட்டு எப்பவுமே ந அந்த கோயில் கோயில் பிரகாரத்துல இருந்து நடந்து போவாரு அப்படி நடந்து போகும்போது சூவெல்லா கழட்டிட்டுதா போவாரு அஹ் அந்த மாதிரி அந்த சன்னிதானத்துக்குள்ள போய்ட்டுதா நடந்து அந்த சன்னிதானத்த தான்டுனதுக்கு அப்புறம் ஷூ போட்டுட்டு திரும்ப அந்த கு திரைல போவாரு அப்டி போய்கிட்ருக்கேல ஒரு போய்ட்டு ரெகுலரா அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு ஒரு நாள் இரவு அவரோட ரூம்ல படுத்திருக்கேல ஒரு கொலுசு சத்தோ அவருக்கு கேக்குது அப்ப வெளியில வந்து பாத்தா மழயு பெய்து அந்த பொண்ணு வந்து ஏதோ அவர கூப்ட மாதிரி இருக்குன் சொல்லீட்டு அந்த பொண்ணு பின்னாடியே இந்த கலெக்ட்ரு ஓடுறாரு கொஞ்ச தூரொ ஓடுனதுக்கு அப்புறொ பாத்தா திரும்பி பாக்குறாரு ஏதோ சத்தொ கேக்குதுன்னு சொல்லிட்டு அப்ப திரும்பி பார்க்க போது அந்த அவரு தங்கிய இருந்த பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா இடிஞ்சு கீழ விழுந்துருது அதுக்கப்புறொ அவரு அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்ததுக்கப்புறொ தனக்கு முன்னாடி ஓடுன பொண்ண பாக்குறாரு அந்த பொண்ண காணல அப்பதா தெரியுது அந்த பொண்ணு உருவத்துல வந்தது வந்து இந்த மதுரை மீனாட்சி அம்மன்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த காலத்துல கலெக்டரா இருந்திருக்காரு இல்ல அவருக்கு வந்து அஹ தங்கத்துல ஒரு காலனியு வைரத்துல ஒரு காலனியு செஞ்சு அ அ அத கொண்டு போய் அம்மனோட அ அந்த கோயில் பூசாரி கிட்ட கொடுத்திருக்காரு அந்த கால் பா கா காலனிகள் வந்து இன்னமும் அந்த கோயில்ல இருக்கு அந்த அது இன்னமு இருக்கு சித்திர திருவிழா அப்ப அம்மனுக்கு வந்து பூட்டி ஹ கால்ல போட்டு அத வீதி ஊர்வலொ விடுறாங்க இவ்வளோ சிறப்பு வாய்ந்தது நம்ம ஆங்கிலேயர்களாலயுமே ஆஹ் ஒரு ஈர்க்கத்தக்க சாமி என்றால் அது நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் தா இது உங்களுக்கு தெரியுங்களா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா
இல்லீங்க இது வந்து நா கேள்விப்பட்டதில்ல ஆனா சத்தி வாய்ந்த சாமின்னு எனக்கு தெரியு எனக்கு தெரிஞ்சது சாமி பத்தி கோயில பத்தி கொஞ்சொ தெரியுங்க ஏன்னா நம்ம வந்து தமிழ்நாட்லயே வந்து முன்னூத்தி அறுபத்தாறு சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மன் கோயில்ல வந்து இந்த கோயில் மூல அதாவது பெரிய கோயில் அந்த மாரிங்களாமா அப்புறொ இது வந்து சிவன் கோயில்தா சிவன் கோயில் தா இது வந்து வரலாறு சிறப்புமிக்க கோயிலு இதுல தூண்கள் சிற்பங்கள் அதெல்லா ரொம்ப அழகா இருக்குங்களாமா ஆனா அம்மன் சிவன் கோயில்தா ஆனா அம்மனுக்குதா ஃபர்ஸ்ட் பூஜை நடக்குங்களாமா அப்படி ஒரு சிறப்பு மிக்கது மீனாட்சி அம்மன் அப்புறொ மீனாட்சி அம்மனுக்கு மரகத வள்ளின்னு இன்னொரு பேரு இருக்கு அந்த சாமி வந்து மரக இந்த மரகதத்தால செல செஞ்சிருப்பாங்களாட்றக் அதனால அந்த பேராட்றக்குதுங்க அப்புறொ தேவாரொ திருவாசகமெல்லா இருக்கலங்க தேவாரம் இங்க பாடிருக்காங்களாமா திருவாசகமு பாடியிருக்காங்களாமா அப்புறொ திருநீரு வெப்பாங்கங்கல்லங்க திருநீர் எதுக்காக வெக்கிறாங்கன் சொல்லி திருநா சம்பந்தர் வந்து இந்த கோயில்ல பதிகம் பாடிருப்பாராட்ருக்குதுங்க நெறையா சிறப்புகள் இருக்குதுங்க இந்த கோயில்ல அப்புறொ அவங்க வந்து ஒரு மகாராணியாதா இருந்திருக்காங்க நாட்ட வந்து ஆட்சி நடத்திட்ருந்திருக்காங்க அரசியாதா இருந்திருக்காங்க ஃபஸ்ட்டு கொழந்த பொறந்து அரசியாதா இருந்திருக்காங்க அதனால இந்த மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யா சித்திரை திருவிழா நடக்கும் பாருங்கா அதுதாங்க ரொம்ப உலக சிறப்புமிக்கது அப்ப வந்து சாமிக்கு முடு சூட்டு விழா நடத்துவாங்களாமாங்க முடிசூட்டு விழா நடத்தி முடிச்சது க்கப்புறந்தா மீனாட்சி சுந்தரேசர் க ல்யாணொ அது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியுமில்லங்க ரொம்ப நாளைக்கு நடக்கு கடைசியா வந்து கல்யாணமானோனே அழகராத்துல இறங்குவாரு அது ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்குங்க அப்புறொ இந்த மாரி த தமிழ்மொழி அது எல்லாமே வந்து அரசி வந்து முன்னின்று நாட்டு மக்களுக்கு நல்லது பண்றது அந்த மாரி அரசிய ஒரு கடவுள் வந்து அரசியா இருந்து ரொம்ப நல்லதெல்லா பண்ணியிருக்காங்க அத பத்தி உங்களுக்கு தெரியுங்களா
ஹம் அத பத்தி தெரில இன்னொரு கத கேள்விப்பட்டிருக்கீங்க என்னன்னா நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் வந்து ஒரு அரசர் இருந்திருக்காரு அஹ் அந்த அரசருக்கு வந்து அவங்களோட ஒய்ஃபு அந்த அரசரு வந் து எனக்கு பேரு சரியா ஞாபக இல்ல அவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் கல்யாணொ ஆகி கொழந்த பாக்கியொ இல்ல கொழந்த பாக்கியொ இல்லேன்றதுனால அவங்க வந்து ஹ ஒரு அஸ அஸ்வதாம் யோகம் ஹோமம் சொல்லிட்டு ஒரு கோமம் வளத்து ருக்காங்க அந்த ஹோமம் அவங்க வளத்து முடிச்சுட்டா இந்திரலோகமே அவங்களுக்கு அடிமையாகணுமா அதனால அவரு என்ன பண்ணினாருனா திருமாள் என்ன பண்ணனாருனா அந்த யாகத்த நடக்க விடாம ஏம்ப்பா உனக்கு புத்திர பாக்கியொ வேணும்னு சொல்லி தான நீ இந்த யாகத்த பண்ற இந்த யாகம் பண்றதுக்கு பதிலா நீ புத் புத்தர யோக யாம் ஹோமம்னு ஒண்ணு இருக்கு அந்த ஹோமம் பண்ணுணீனா உனக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மனே கொழந்தையா பொறக்கணும்னு காத்துருக்காங்க அதனால உன்னுடைய மனைவி மனைவியோட ராசி அ ராசிப்படி அ மதுரை மீனாட்சி அம்மனே கொழந்தையா பொறக்கணும்ருக்கனால நீ புத்திரஹோமம் பண்ணு அப்படின்னு சொன்னதுனால அவங்களும் அந்த ஹோமம் பண்ணிருக்காங்க ஹோமம் பண்ணும்போது பூக்கள்ல வந்து பூ க்களெல்லா அந்த ஹோமத்துல இருந்து வந்திருக்கு அந்த பூக்கள்லா வரும்போது ஒரு ஒளி வந்திருக்கு அந்த ஒளில இருந்து ஒரு மூன்று வயசு கொழந்த வந்து வந்திருக்காங்க கிளி கைல கிளியோட ஆஹ் அப்ப வந்து அதுதா வந்து மதுரை மீனாட்சியம்மன் அவதரித்தது அத் அது அது அப்படின்னு அப்படின்னு ஒரு கதை இருக்கு மதுரை மீனாட்சி அம்மன் அப்படிதா அவதரிச்சாங்கன்னு அது உங்களுக்கு தெரியுங்களா
ஆஹ் அது தெரியுங்க மீனாட்சி அம்மன் வந் து யாக நடத்திதா வந்தாங்க அப்புறொ அவங்க ஒரு ஆண்மகன போலதா வளந்தாங்க அது வந்து ரொம்ப கொறையா இருந்துச்சு அந்த அரசருக்கு அப்ப வந்து கடவுள் வந்து சொல்லுவாங்க அவங்க எப்போ திருமணொ பண்றாங்களோ வந்து ஒரு பெண்ணா பெண்ணுக்குண்டான இது வந்து மாறிருவாங்க நீங்க கவலப்படாதீங்க அப்டீன்னு சொல்லி மறுடி சிவன் வந்ததுக்கு அப்புறந்தா அவங்க பெண்ணுக்குண்டான நானொ எல்லா வந்து அப்பதா மீனாட்சி சுந்தரேசர் கல்யாணொ நடந்துச்சு அது பேசுனா ரொம்ப பே சிட்டே இருக்கோணு ஏங்க மதுரை மீன் இன்னொரு நாள் பேசலாங்களா மதுரை மீனாட்சியம்மன் திருக்கல்யாணத்தப் பத்
கண்டிப்பாங்க கண்டிப்பா பேசலாம் மதுரை மீனாட்சி அம்மன பேச ஒரு நாள் ஃபுல்லா ஆகுங்க நெறைய சிறப்புகள் இருக்கு கண்டிப்பா இன்னொரு நாள் பேசலாங்க
அஹ் சரிங்க வெச்சுட்டுங்களா